ஹலோ
ஹலோ மேட வணக்க மேடம் சொல்லுங்க மேடம் நல்லாருக்கீங்ளா சீகளா
சாப்புல்ல வெயிட் பண்ணிட்ருக்கே நீங்க சாப்பாடு பார்சல் எனக்கு வாங்கிட் வந்து தருவீங்கன் சொல்லிட்
சேரி வாய்ன்டர வாய்ன்டர ஒன்னு பிரச்சன இல்ல ஒன்னு பிரச்சன இல்ல
அங்க இருக்கம் போதே எனக்கு டீ வாய்ன்ட்டு வர சொல்லி வாங்கி குடுக்குல
ஆமா நீங்க எப்ப வாங்கி தல்ல பொய் சொல்லாதீங்க ஏங்க அன்னக்கில்லா வரும்போது வாங்கிட்டு வரம்போது வாங்கிட்டு வர்லயா நானு
ஒரே ஒரு நாள் வாங்கிட் வந்தீங்க அதுக்கப்பறல்லா வாங்கல
ஏ வாங்கள
ம்
ம் சொல்லுங்க ஏ வாங்கலேனு
நீங்க துதா வர்றே அப்டின்ட்டு போனத்தா அதுக்கப்பற ஆளுக்கானு அட்ரஸ் இல்லயே
அதுக்கப்புற எதோ வேலவ குடுத்தாரு அப்பற வேலய அந்த வேலய பாக்க பொயிட்டே இவருதா
அப்பற இப்ப இவ என்ன வேலைக்காங்க கூப் டிங்களா எனக் கொஞ்சோ ஹெல்த் இஸுவா இருக்குது என்னால வர முடியில வீட்லயே ஆயிரத்தெட்டு ப்ராப்ளோ டென்சன் அது இல்லாம எனக்கு ஒரு கால் வந்து நடக்க முடியாது கால் பெயின் ஓவரா வரு மாடி படி ஏற முடியில ஒரு டைமு ஏறிறே ஒரு நாளைக்கு ஏறி ஒரு டைமுக்கு ஒரு நாளைக் ஒரு டைம்க்கு நா மேல ஏறிட்னாலே என்னால வலியே தாங்க முட்லா அது ரெண்டாவது மாடிக்கு டெய்லி ஏறி ஏறி எறங்க முடியுமா? சப்போஸ் ஏ அது ஏறிட் லே அந்த லெஃப்ட் சைடு கால் நா எடுத்து வெக்கும் போதே மொழங்கால் கிட்ட பாத்தீங்கன்னா எலும்பு அப்டியே நற நறங்கற மாரி சவுண்டு வரு
ஐயே அத ஏ அப்பறோ போய் பாக்காமயே இருக்கீங்க?
நா ஒரு தடவ ஹாஸ் பிட்டலுக்கு போயி இந்த மாரி காலு மேல அந்த எடத்த வலிச்சுக்கிட்டே இருக்கு தொடை எல்லா வலிச்சுட்டே இருக்குது எலும்பு ப்ரோச்சனையா இருக் குமோன்ட்டு ஜி ஹெச் ல தா போய் பாத்தே ஜி ஹெச் ல போய் பாத்துட்டு எக்ஸ் ரே ல்லா எடுத்து பாத்தே எக்ஸ் ரே எலும்பு நல்லாருக்குதுன் சொன்னாங்க ஆனா இருந்தாலு அப்ப சவுண்டு வருதே அப்டின் சொல்லி நா கேட்டே அவிங்க எதோ அவிங்க கவுர்மெண்டு ஆ ஸ்பத்திரி தான அவ்ளோ ரெஸ்பான்ஸ் பண்ணல ஆனா இருந்தாலு நடக்க முடியில பயமா இருக்குது சப்போஸ் எதாவது உக்கே மேல ஏறைல கீழ கீழ உழுந்து ஒட ஒடஞ்சி கிடஞ்சி போச்சுன் வெச்சிக்யே யார்ருக்கா நமக்கு பாக்கறதுக்கு?
அது அப்படில்ல ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்ல கொண்டோய் பாக்கணு அத
ப்ரைவேட்ல பாக்கறளவுக்கு நமக்கு வசதி இல்லியே
ஸ்கேனுக்கு எவ்ளோ ஆக போது ரெண்டாய்ருபா ஆகு அவ்ளோ தா
நீங்க வேற ஐநூர்ருவாயே இல்லாம ஒக்காந்துருக்கே ரெண்டாய்ருவாய்க்கு போய்ட்டீங்க நீங்க
ம்
ஏ வீட்ல யாருமே இல்லையா நீங்க உங்க வீட்ல எத்தன பேரு அத சொல்லுங்க ஃபஸ்ட்டு
எங்க வீட்ல இப்ப எனக்கு எனக்குன்ருக்கறது நா மட்டுந்தா வேற யாரு இல்ல
அட சொல்லுங்க நார்மலா ஜென்ரலா எத்தன பேரு ஃபேமிலில
எங்க அப்பா அம்மா அவுங்க ரெண்டு பேருமே இல்ல தம்பி இருக்கா, தம்பிக்கு வந்து தம்பி கல்யாணாயி அவனுக்கு புள்ள, ஒரு பைய படிக்குதுங்க ஸ்கூல் படிக்குது அவளு ஸ்கூலுக்கு வேலைக்கு போயிருவா இப்ப அவய்ங்கெல்லா சேந்து என்னைய வேணானு ஒதுக்கிட்டாய்ங்க எங்கப்பா எங்கப்பா எறந்த நுப்பது நு ப்பது சாமி கும்பட்றதுக்கு முன்னாடியே பஞ்சாயத்த இழுத்துட்டாவ இழுத்து ஆ என் ன வந்து ஒதுக்கி வெக்கணு எங்கூட சேந்து இருக்கக் கூடாது அப்டின்ட்டாய்ங்க தங்கச்சி ஒருத் தி இருக்கறா தங்கச்சி வந்து பாத்தீன்னா அவளுக்கு கல்யாணாயி அவளுக்கு புள்ளைங்க இருக்குது அவ கரூர்ல இருக்கறா அவ கூடல்லா பேச கூடாது இவிங்களு பாய் தா செய்ய மாட்டாய்ங்க அவ கூடயு நா பேசக்கூடாது அவங்க வீட்டுக்கு போ கூடாது
ஏ அத ஏ இவிங்க சொல்றாய்ங்க அத
போ கூடாது போனா அந்த வீட்டுக்குள்ள வரக்கூடாது
இல்லல்ல அத ஏ இவுங்க சொல்றாங்க, இவிங்க எதுக்கு அத சொல்லிட்ருக்கானுங்க? ம் சொல்ல வேண்டியதான வேலைய பாரு எ தங்கச்சி வீட்டுக்கு நா போறே அப்டி
அவய்ங்க வந்து பாத்தீங்கன்னா அதா அதா சொல் றே அவய்ங்களுக்கு அடிமையா இருக்கணுனு நெனைக்கறாய்ங்க நா இருக்க மாட்டேங்கிறே அதா பிரச்சன அவய்ங்களுக்கு அடிம அவிங்க ஒக்காருன்னா ஒக்காரணு எழுந்திரின்னா எழுந்திரணுன் நெனைக்கறாய்ங்க
சொத்து நெறையா இருக்கோ
சொத்து இருக்கறதெல்லா அவ எல்லாத்தயு எடுத்துக்கிட்டியா இப்ப நாங்க இருக் கற வீடு வந்து பாத்தீங்கனா எங்க அம்மாவோட வீடு அந்த வீட்டுக்கு கையெழுத்து போட்டு குடுக்க சொல்லி அவ்ளோ பிரச்சன அப்ப தா என்ன அடிக்கவே வந்துட்டாய்ங்க அதுக்கப்பறந்தா நா நா கெளம்பி நா திருச்சிக் வந்து பத்து நாள் அங்கருந்தே
ஆ
அந்த வீடு வந்து அவன் பொண்டாட்டி பேர்ல எழுதி் குடு அப்டின்னு சொல்லி கையெழுத்து போட்டு
ஏண்டா அறிவு கட்டவனே நீ ஆம்பள ஒழைச்சி தின்னு ஒழைச்சு வாங்கடான்னு சொல்ல வேண்டி தானே ஐயயோ இதுல வேற பேசக்க கூடாது சார் உம் திட்டக்கூடாது ஆமா இதுல வேற திட்ட கூடாது உம்
ஆமா அதுல வந்து பாத்தீங்கன்னா அதுல வந்து வீட வந்து அவன் வைஃப் பேருக்கு எழுதிக்குடுன்னு சொல்றான் அது இல்லாம எங்க அப் ப்பா வந்து ஒரு பேங்க் கட்டடத்துக்கு வாடகைக்கு குடுத்துருந்தாரு கட்டடம் அந்த க டத்தையும் அவன் பேருக்கு எழுதி வச்ட்டாரு அது பேங்க் லீஸ் முடிஞ்சதுக்கு அப்ரோ அவங்க காலி பண்ணவும் அத அந்த எடத்த இடிச்சுட்டு நாலு கட மாதிரி பெரிய கடையா கட்டி குடுத்துட்டியான் வாடகைக்கு
பரவாலையே ம்
அப்பாவோட பூர்வீகத்து வீடு இருக்குது வீடு எடம் இருக்குது அந்த எடம்லாம் என் பேர்ல எழுதி வச் ச்சுருந்தாங்க அந்த எடத்த இவன் பேருக்கு எழுதி வாங்கிட்டியா
ம்
அப்பா பேர்ல இருந்தது எல்லாத்தையும் இவன் பேருக் என் பையன் பேருக்கு உயில் எழுதி வச்சிட்டியான் அவர் உயிரோடு இருக்கு போதே
ஆ
அது இல்லாம அ மேற்க வந்து இந்த இப்ப இந்த கலைஞர் இருக்கும் போது ஆ அந்த வீடு இல்லாதவங்களுக்குலாம் வீடு குடுத்தாரு பாத்தீங்களா ஃபிளாட்டு
ஆமா
அந்த மாரி ஃபிளாட்டு ஒரு ரெண்டு ஃபிளாட் வாங்கி போட்டிருக்க பொண்டாட்டி பேர்ல
உம் உம் உம் உம் ஒ தம்பி பெரிய ஆள தா இருப்பாரு போலயே ஆ
வாங்கி வச்சிருக்கியான் அது இல்லாம எங்களுக்கு யாருக்குமே தெரியாம பொண்டாட்டி பிள்ளைக்கு முப்பது பவுனுக்கு நக எடுத்து வச்சிருக்கிறியன் ஆ
ஆ
இதெல்லா என்ன என் தங்கச்சிக்கு தெரியாது எனக்கு தெரியும் இது எனக்கு தெரிஞ்சு போச்சுன்னு தா அவ அவ்ளோ ப்ர னா நா இருக்கும் போது சொல்ல ஆனா எனக் முன்னாடியே தெரியுங்கறது அவளுக்கு தெரியாது
ஆ
முன்னாடி வந்து என்ட அப்ப சொல்லிட்டியா அப்டின்னு சொல்லிதா அவ்ளோ பிரச்சன இவ கிரியேட் பண்ணி என்ன மொத இங்கருந்து ஒதுக்கி வக்கணும் ஒதுக்கி வை அப்டின்னு இது
இப்ப நீங்க போய் உங்க தம்பிக்கிட்ட எனக்கு அத கொடு இத கொடுன்னு எதுன்னு கேக்குறது இல்லல
நாங்க எது கேக்குறது இல்ல இப்ப அந்த வீட்டுக்கு நான் கையெழுந்து போட்டு தரமாட்டேன்னு சொல்லிட்ட
அ அவளதா அவ்ளதா அப்படியே இருங்க கையிலத்தெல்லாம் போட முடியாதுனால உன்னல முடிஞ்ச பாத்துக்க அப்படின்னு ஆ நான் எங்க போவே எனக்கு அப்பாவும் இல்ல அம்மாவும் இல்ல லா எனக்கு என்ன கல்யாணமா பண்ணி வச்சிருக்கீங்க என்னன்னு சொல்லிட்டு கேளுங்க ஆமா உங்களுக்கு மேரேஜ் ஆயிச்சா இல்லையா
சு ஆச்சு
ஒருவாட்டி தான் ஆச்சா
என்னாங்க எனக்கும் ஒரு வாட்டி தான் ஆச்சு அதனாலதான் கேக்குறேன்
பா என்னா கொஸ்டின் கேக்குறீக்க நீங்க
ம் அப்ப உங்களுக்கு குழந்தைங்கல்லாம் இருக்காங்களா
இல்ல இல்ல
ஆ ஆ ஆ நீங்க மட்டு தான் இருக்கீங்களா
எனக்கு கல்யாணம் பண்ணவ வந்து பாத்தீங்கன்னா எங்க எங்க ஊரேதா பக்கத்து தெருவுதா சோ மேரேஜ் பண்ண சொந்தக்காரவங்கதா மேரேஜ் பண்ணி அது வந்து ஆ அது எப்டினா கரெக்ட்டா கல்யாணோ ஆயி மூணாவது நாள் எங்க அப்பாக்கு ஒடம்பு சரியில்லாம போய் மூணு மாசோ பெட்ல இருந்தாரு கால் அதுல தா அவருக்கு ஊனமானது என்னனா ஜா ஜாதக பொருத்தமே கெடையாது ரெண்டு பேருக்கு ரெண்டு பேருக்கு மொத்தோ சேத்து பாத்தா மூணே பொருத்தந்தா இருக்குது ஆனா அவிங்க வந்து பதினோரு பொருத்தமா எத்தனயோ பொருத்தோ இருக்குதுன்னு சொல்லி கொண்டாந்து குடுத்து கல்யாணம் பண்ணிட்டாங்க அதுக்கப்பறந்தா போய் செக் பண்ணும்போது தெரிஞ்சு மூணே பொறுத்தந்தா ரெண்டு பேத்துக்கு இருக்குதுனு ரெண்டு பேரு சேர்ந்து வாழவே இல்ல சண்ட வந்துகிட்டேதா இருக்கு காசு வேணுன்னுனு கேப்பாங்கிக நக வேணுனு கேப்பாஙிக பைனான்ஸ் வெக்கணு பணோ வேண்ணா ஆஸ்பித்திரல ஒரு மூணு மாசோ உயிருக்கு போராடி கிடந்தாரு அப் கஷ்டப்பட்டு காப்பாத்துனோ மறுபடியு வந்து இந்த வேணுன்னு சொல்லவு அதுக்கப்பறோ அப்டியே பிரச்சனையாயி அது ஒதுங்கியாச்சு ஒதுங்கியாச்சு ஒதுங்கனதுக்கு அப்றோ ஆ வேற ஒரு பொண்ண வந்து கல்யாணம் பண்ணி வெச்சுட்டாங்க டைவஸ் ஆவறதுக்கு முன்னாடியே அது யார கல்யாணம் பண்ண பொண்ணுனா எங்க அப்பாவோட அண்ணனோட பேத்தி எனக்கு அண்ணை பொண்ணு
ம் ம் சொந்தத்திலயேதா அப்ப கல்யாணம் பண்ணிங்ளா
சொந்த ஆமா கல்யாணம் பண்ணி இப்ப அந்த பிள்ளைய கல்யாணம் பண்ணி வெச்சுட்டு கடைசில அவனு இல்ல இப்ப உயிரோட
சேரி இப்ப உங்களுக்கு வயசு என்ன
முப்பத்தொன்பதாவது
முப்பத்தி ஒம்போது இப்ப எது மேரேஜ் பண்ற ஐடியா இருக்கா
இல்லல்ல
தனியா இருக்க கூடாது அதனாலதா கேக்குறேன்
இல்லல்ல அதெல்லா இல்ல
எனக்கு தெரிஞ்ச நல்ல ஃபேமிலி அவர் ஒருத்தர்தா இருக்காப்பல உங்கள மாரியேதா ஆளு வெயிட்டு ஆளு ஹைட்டு வெயிட்டு உங்கள மாரியேதா இருப்பாரு
யாரு
என்னோடது என்னோட ஒரு கிளாஸ்மேட்டோட அண்ண அவருக்கு வயசு நாற்பத்தி ரெண்டு அ வீடு ரெண் எல்லாரு ன்னுமே அண்ண தம்பி அவுங்க அஞ்சு பேரு எல்லா ஆளாளுக்கு எல்லா வீடு கட்டி எல்லா தனித்தனியா எல்லா இப்ப குடும்ப தோட இருக்காங்க
ம்
சொல்லுங்க ஐடியா இருந்துச்சுனா சொல்லுங்க அவர் தனியா எங்க வீட்டு பக்கத்துல இங்கதா இருக்காப்பல ரெண்டு அப்பார்மெண்ட் கட்டி வாடகைக்கு விட்டு ருக்காரு இதுல இதுல வந்து மேனேஜரா இருக்காப்ல என்ன கே எம் எஸ் அக்கிம் பிரியாணி இருக்கல்ல
ஆமா
அதுல மேனேஜரா இருக்காரு
சேர் சே
சொல்லுங்க என்னனு சொல்லுங்க பாத்து பேசி முடிச்சிடலா ஏனா கடைசி இல்ல நெ நெஜமாதா சொல்ற இந்த மாரில்லா இப்டி இருக்க கூடாது நீங்க உங்களுக்கு ஒரு சப்போர்ட் இல்லாம என்ன செய்வீ ங்க நாளைக்கே வந்து சாப்பாட்ல எதையோ பண்ட்டாங்க இல்ல ஆள கூட்டு வந்து அடிச்சா என்ன பண்ணுவீங்க
அது பரவால அந்த அளவுக்கெல்லா செய்ய மாட்டாய்ங்க வேணானா ஒதுங்கி போவாங்கிற ஒளிஞ்சி இந்த மாரில்லா செய்ய மாட் ட்டாங்க அது ஒன்னு பிரச்சன இல்ல நம்ம வீடுதான நம்ம ஊரு
நாளைக்கு உங்களுகுன்னு ஒரு தொன தேவ கண்டிப்பா அவருக்கு ஒரு ஆள் வே னு ஆள் நல்லா சாப்ட்டு கேரக்டருதா
அதெல்லா ஓகே எனக்கு ஐடியா இல்ல
நல்லா யோசன பண்ணி சொல்லுங்க ஒட உம்மேலா சொல்ல வேணா ஒருனா யோசன பண்ணி சொல்லுங்கன் எதுவாக இருந்தாலுமே ஒரு அர்த்தோருக்கு அதனால சொல்ற பாத்து யோசன பண்ணி சொல்லுங்க
பாக்கலா பாக்கலா
நீங்க என்ன கேஸ்ட்டு
கேஸ்ட்டப் பத்தில்லா பேச கூடாது பிரபாகரன்
ஐயோ ஆமா அது வேற மறந்துட்ட ம் சாரி இதுல அனுப்பிவுடுங்க வாட்ஸ்அப்ல
உஹம்
ம் நா அத பர்சனல் டீடெயல்ஸ் அப்பறமா கேட்டுக்குற செரி சொல்லுங்க ஆ அப்ரோ இது எப்பிடி வாங்கறது சிஸ்டம
சிஸ்டம் கடைல தா வாங்கனு
அப்பறோன்ன மளிக கடலையா வாங்குவோ
நீங்க ஏ சிஸ்டம்லா வாங்கற மாரி சா சார்ட்ட கேளுங்க அவருக்கு அவருக்கு நெறைய தெரியு யாரட்டையாது இது புடிச்சு பாத்து வாங்கிருவாரு சோ சிஸ்டோ வாங்கறது இந்த மாரி இந்த மொபைல் நம்பர் வாங்கறது இந்த அட்வர்டைஸ்மெண்ட் பண்
அது எல்லாமே அவரு அதா அவரு தா அவர் கையில காச குடுத்துட்டம்னா அவர்பாட் வேலய பாப்பாரு ம் அவரெல்லா செஞ்சு தர செஞ்சு தரேன் தா சொல்றாரு ஆமா
வேற யாரு தேவையில்ல மத்ததுக் இல்ல நம்ம அந்து மாரி தேவையில்ல இந்த மாரி இதுக்கலா இந்த மாரிகளா யாரையுமே நம்ம தேட தேவையில்
இத கேளுங்க அப்பிடி நாங்க திருநெல்வேலி இந்த கல்யாணத்துக்கு இப்ப வருண் கல்யாணத்துக்கு நீங்க வர மாரிருக்கு ஒரு பத்து பாதிஞ்சு நாள்ருக்க மா ட்ருக்கு
எதுக்கு
க இங்க தா ஆஃபிஸ்க்கு
அவுங்களுக்கு பத்து பதினஞ்சு நாளைக்கி
ஆமா கல்யாணத்துக்கு ஏனா திருநெல்வேலில பொண்ணு
அதுக்கு
இங்கேருந்து போய் பொண்ண அழச்சிட்டு வரணு
அ
அ கல்யாணோ ஒரு ரெண்டு நாள் நடக்கு மூன்னாளே அப்பற மூன்னாள் கழி ச்சு ஏதோ ரிசப்ஷன் வைக்கிறாங்களா அங்க திருநெல்வேலில அதுக்கு வேற போணு
அ
அப்பறே ரிசப்ஷன் வச் சு அப்புறோ சம்பந்தியு சம்பந்தி விட்டுக்காராங்களு இல்லன்னா என்ன பண்றது
ம் ம் அதுக்கு போற மாரிருக்கு அதனால கொஞ்ச நறைய வேலருக்கு அப்பறோ நாங்க இஞ்ச அடிக்கடி அப்பறோ இனி திருநெல்வேலிக்கி போறமா மார்ருக்கு தலைவர் வந்துட்டாருனா பிரான்ஞ்ச் ஓபன் பண்ற மார்னா ம் ஆ வரணு அதா சொல்லிட்டுருக்கா அண்ணே நீ எப்பன்னு சொல்னே மொத்தல்ல இங்கருந்து கெளம்பி வந்து நா ஒரு மாசோ அங்க இருக்கறதுதா வேல அப்டிங்கறா
எங்கருக்கானா
இங்கேருந்து ஏங்கூட ஒரு மாசோ திருநெல்வேலில இருக்கான்னா இருந்து எல்லா செஞ்சு குடுத்துட்டு போறானா ம் ஓபன் பண்
இப்பயே கல்யாணோ ஆகறதுக்கு முன்னயே அங்கேயே செட்டில் ஆவுறத் பிளான் வந்துருச்சா
இல்லல்ல அவன அங்கதா வைக்கணுன்றாங்களே இவுங்க ரெண்டு பேருமே ரொம்ப ஓவரா டான்ஸ் ஆடிகிட்டு இருக்கா
ம் ஹும்
அதனால சேர்கை சரியில்ல